ஹலோ அ அ நல்லார்க்கே நீங்க
ஆ நல்லாருக்கே என்னா பண்றீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங் சிஸ்டர் நீங்க சாப்பீங்களா
சாப்பட்டொ ஒரு மேரேஜ்க்கு கெளம்பிட்ருக்கோ
செரி செரி சிஸ்டர் எங்கெங் சிஸ்டர் எந்த மேரேஜ்க்கு ம்
ஹலோ
ம் ஆ சொல்லுங்க சிஸ்டர்
வாய்ஸ் கேக்குதா
அ
ஏ விட்டுவிட்டு பேசுறீங்க கேக்குது விட்டுவிட்டு பேசுறீங்க
இல்லங் சிஸ்டர் நா பேசிட்தா இருக்கே
செரி ஓககே ஓக்கே ஓக்கே அதா ஒரு மேரேஜ் பங்க்ஷன் அதா கெளம்பீட்ருக்கோ அதா இப்ப மேரேஜ்பார்த்தா முன்னால்ல ஒரு ரெண்டுமூண் நாள்ல பண்ணுவாங்க இப்பெல்லா அஞ்சுநாள் ஆற்நாளு ஆய்டுது கலாச்சார எல்லாம் மாறி போய்ருச்சு மெஹந்தி பங்க்ஷன்னு அது இதுன்னு மாத்தி பங்க்ஷன் நெறையா ஆவுதுஇப்பயெல்லா
ஆமாங் சிஸ்டர் அந்த காலத்து மரியே பண்ணமுடியு இப் த்தெல்லாமே கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா ஸ்டைல் மாடலிங்கா பண்ணனு ஆசப்படுவாங்க எல்லாரு
ஆமா மாட்ட போட்டோஷூட் ஒரு நாளு போட்டோஷூட் ஒரு நாள் ஆகு து மெகந்தி பங்க்ஷன் எல்லாத்துக்கு நம்ப இப்ப பத்தா அஞ்சி டிரஸ் ஆறு டிரெஸ் எடுத்து வச்சிக்கணு போல செரீஸா ட்ரெஸ்ஸோ டாப்போ அத்தன நாள் ஃங்க்ஷன் வைக்கிறாங்க
ஆமா சிஸ்டர் நீங்க மேரேஜிக்கு பொதுவா என்ன லைக் பண்ணுவீங்க எந்த மாரி சாரீ ஆ ல லாக்க லாங்கலி அந்த மாரி எந்த மாரி டிரஸு
நா கொஞ்ச டிசைனர் சாரீஸ் தா போடுவே எனக்கு கொஞ்ச வெயிட்லாஸா இருக்கனு நா எதிர்பார்பே லைப்பே பாத் ட்டு படவே கொஞ்ச வெயிட்லாஸா இருந்தா தா ட்ட அது இப்ப இருக்கிற வெயிலுக்கல்லா நம்ப ஏன்னா நம்ப எல்லா மண்டவு ஏசி மண்டவுமா இருக்குன் சொல்ல முடியாதில்ல
ஆமாங் சிஸ்டர்
கொஞ்சோ அதனால பட்டுபொடவைலியே கொஞ்சோ வெயிட் லாஸ்ஸா கட்னா கொஞ்ச நல்லா இருக்குன்ட் வே வ அது மாரி வெயிட் லாஸ்ஸாதா எடுப்பே அதுவே என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன்னா கொஞ்ச டிசைனர் சாரி மாரி ட்ரை பண்ணுவே
செரி செரி சிஸ்டர்
எல்லாரு மெஹந்தி பங்ஷனா அதுக்கு எல்லோ கலர் போடவ அன்ஸ் மாரி நெறையா வச்சிருக்காங்க ட்ரெண்டி ஸ்டெர்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ளு அதுக்கேத்த மாரியே இப்போ மாற வேண்டியதா இருக்கு
சிஸ்டர் இப்ப நீங்க மேரேஜ்ன்னா ஒரே மாரி டிரரெஸ்ஸா ஈவன் காமன் அனுவீங்களா இல்ல உங்களுக்கு புடிச்ச மாரியே
இல்ல இது வரைக்கு நாங்க மேரேஜக்கு அப்டி பண்ணதுல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க மேரேஜுக்கு அது மாரி பண்ணிருக்கோ
சேரிங் சிஸ்டர்
ரிலேட்டிவ்ஸ்கு அது மாரி பண்ணது இல்ல இது வரைக்கு பண்ணதில்ல நீங்க அந்தல்லா ட்ரை பண்ணிருக்கீங்களா
ஆ இப்ப என்னோட மேரேஜ்க்கே பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே எல்லாருமே ஒரே மாரிதா சாரீ ஆ அதே மாதிரிதா அ ஜென்சா இருந்தாலு எல்லாருமே ஒரே மாரி டிரரெஸ்ஸ போட் கலரு எல்லாமே அப்பிடிதா நாங்க செல்பிரேட் பண்ணோ என்ன மேரேஜ்ங்கரது ஒன்ஸ்ன எங்குளுது வந்து பட்டு பட்டுங் காஞ்சிபுர பட்டுனு சொல்லுவாங்கல்ல ஹலோ ம் அக் சிஸ்டர் கேக்குதுங்களா சிஸ்டர் கேக்குதுங்களா ஹலோ ஹலோ சிஸ்டர் கால் கனெக்ட்ல தா இருக்குங்க சிஸ்டர் பேசலா ஹலோ சிஸ்ர கேக்குதுங்களா ஹலோ